ஹலோ ட்ரு ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ மேடம் கேக்குதா ஹலோ ஹலோவ்
ஹலோ ஹலோ பேசுறது
மேடம் கேக்குதுங்களா மேடம்
சார் ஏ சைடு தெளிவா இருக்கா உங்களுக் கேக்குதா ன்ன
இப்பதா கேக்குது சொல்லுங்க
ஆ செரி ஓகே
சொல்லுங்க
இல்லல்ல ஆ செரி என்ன தலை பேசலா
தலைப்பு என்னன்னு பாத்தீங்னா சொல்லுங்க சொல்லுங் சொல்லுங்க சொல்லு நீங்க தலைப் தலைப்பு நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொன்னா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல வந் வேற எதூ கெடையாது
ஆ செரிங்க அதாவ்து என்ன தலைப்பு பாத்தீங்கன்னா கோவ்படுறது
கோவ்மா
ஆமா செரி அடுத்தது உரு த்துகள பத்தி பேசலா இப்போ கோவத்த பத் தி பேசுவோ சரி
கோவோலா அதாங்க இப்ப நா வந்து டூர் போறேன் கேட்டே செரிங்க அப்டியே ஏ ஆள் ஜஸ்ட் ஒரு பொற கேட்டே என்ன சொல்ட்டாங்க அவங்க போனு சொ டாங்க ஆனா என்ன என்ன வருது தெரியுமா ஆஹ் நீ போறில்ல என்ன டூர் போறில்ல உனக்கெதுக்கு டூர் போறில்ல அது எதுக்கு ஆனா அப்பா சொல்றே மா ஒண்ணு அவசர இல்ல ஆஹ் ஆஹ் இதுக்கு பிச்சனை இல்ல நீ ஊன்னு சொன்னா போ என்ன
ஏ அததா நீங்க அப்பற சொல்லிக்கட்ல எப்பவாவது இருக்கா ஏ உனக் உனக்காக இத இழுந்தே உனக்காக அத பண்ண உனக்காக இத பண்ணேன்ல்லா சொல்லி காட்டுறதுக்கா
இல்லா நாங்க டூரு போகாம சென்னை போலான்ட்ருக் காலை விஷயமா அஹ்ம்
உம்
டூரு கேன்சல் பண்டீங்கஹ் சென்னை வரைக் போலா நல்ல விஷயமா போயிட்டு வர லாம்னு சொல்லிட்டு இங்க இதே ஐயாயிர அதுல இன்வெஸ் பண்லனா இத ஏ நாம் போ யூஸ் பண்ணலா அதுல வந்து பாத்தீங்கன்னா ந போய்ட்டு வரும்போது நம்ம ப்ராபிட்ல பத்தாயிருவா வேற ப்ராபிட் ஓட வர்லா
அ ஓ அது உங்களுக்கு தானங்க அது உங்களுக்கு தானங்க தெரியு ஆனா என்ன எதனால அவங்க சொல்லியிருப்பாங்க இப்ப நீங்க வேண அவங்க வேணா அவங்க மூலமா அவங்க வேணா அப்டின்னு சொன்னாங்கன்னா நா உன்னால தானே வேணானு சொன்னேன்ட்டு என்னக்கா இருந்தாலு நீங்க சொல்லி காட்டு உங்கள தான
ஓ அதே நானே வாய் ஏ அப்டின்னு சொல்டேனா பிரச்சின இல்ல உங்களுக்கு அ
அப்டி இல்லைங்க இது அப்டி கெடையாது நீங்க போகலா தப்பு கெடையாது இப்ப ப்ரெண்ட்ஸோட போறதுங்கிறது ஒரு தப்பு பெரிய தப்புல்லா கெடையாது மகா குத்தோ எல்லா ஒன்னு கெடையாது செரிங்களா ஆவ அவங்க ஏ வேணுன்னு சொன்னாங்கறதுக் காலாஸ் சொன்னே நம்ம இப்ப வந்துட்டு அவங்க அந்த எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா ஏ நமக்காக பண்ணிட்டேன்னு சொல்லி ஒறை சொல்லி சொல்லி காட்டுறதுக்கா ஐ கால்லல்ல ஃபுல்லா கால வரைக்கு சொல்லிட்டே இருப்பாங்க உனக்காக அதெல்லா பண்ணலாமா உனக்காக இதெல்லா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறதுக்கா சோ அதனால அவங்க இந்த வித ரிஸ்கு அந்த மா சரி இது எனக்காக கண்ணோ சரிங்களா
அதாங்க ஆஹ் இதாங்க சொல்லுவ அவ வந்து அவங்களுக்கான அப்ப போகம இருந்தாலு அவ கொஞ்சோ பெருமையா நெனைப்பாங்கல்ல செரி ஓகே நாம வேற போம்
ஏ அது அப்டி நீங்க பெருமையா நெனைக்கிறாங்கறதுக்கா உங்க சந்தோஷத்தே எல்லா எழக்கணுனு அர்த்தோ இல்லல்லாங்க
சந்தோஷங்கிறது வந்துங்க நீங்க சொல்றது கரெட்டுதா இவங்க என்ன இவங்க எப்பேயுமேஸ் ஏ ஃப்ண்ட்ஸ் எதாவது சொல்வாங்கன்னா ஸ்கூல் பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏ ஜூனியர்ஸ் போறானுங்க சீனியர்ஸ் போறானுங்க நம்ம மட்டுதாலே இங்கியு ஊரே போறதா இருக்கு நாலஞ்சு பேர் தா இருக்கோ வெளியே ஒட்டுக எங்காது போயிட்டு வரலாங்களா அப்டிங்கிறாங்க
ம்
அதுதா நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு நா கொடைக்கானல் வேணான்டா வேற எங்காவது போலாண்டா மாயி அந்த மாரி எதா போலாலாங்குறே அவனு கேட்க மாட்டேங்கறாங்க கொடைக்கானல் கொடைக்கானல் கொடை ஆம்
கொடைக் கேனல்ல இருக்கும் முருகர் கோயில் அத வெச்சுக்கிறதுக்காக
ஆமாங்க நீங்க அடிச்சு பாருங்க அது ரொம்ப பழமையானது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல சொ சொ சத்திவாய்ந்த பால தண்டக கொழ
செரி அந்த குழந்தேட்ட போய் குழந்தை அதாங்க கொழந்தே வேணுன்னு கேட்டா கொழந்தே குடுத்து துருவாரா
ஆமாங்க
உம் கஷ்டத்துக்கு கல்யாண நடக்கணுங்க
கல்யான்லா அதா ஏ ஒய்ப் தா தெரியாமலு அவுங்தா
பொண்ணு கெடைக்குன்னா அதுக்கு இங் எங்கே பொண்ணுலா கெடைக்வே மாட் ங்துமோ பசங்ளுக்லா பொண்ணு தேடி தெரியாலன அழுத்து போயிட்டாங்க இனிமே உள்ள காலங்கள பொம்ப்ள புள்ளைங்க அதிகமா இருக்கு பசங்க கம்மியா இருப்பாங்க போலக்கு ஒரே பொம்ப்ள புள்ளேங்கலாதா பொல்லா இருக்குறாங்க
ஆமா ப்ரோ இப்ப நம்ப எல்லாத்துக்கு எப்டிருக்கு மோஸ்ட் நெறைய பேருக்
ஆமா பொம்புள புள்ளதா பொறக் குது சோ அதனால ஒரு என்ன சொல்றது இப்ப பொம்புல புள்ளைங்க தா அதிகமா இருக்காங்க பசங்க கம்மி ஆயிருவாங்க
ஏ ஆளோட தம்பிக்கி ஆம்பள பையன் பொறக்குனுன்னு வேண்டிகிற நானு
வேண்டிக்கோங்க மொத அந்த கொழந்த கோயில போய்யாவது வேண்டிக்கோங்க சரிங்ளா ஆம்புள பையன் பொறக்குற ரொம்ப பெரிய இங்கெல்லா பெரிய விஷ்யமா இருக்குங்க எங்க ஊர் உள்ள
அதா பொண்ணு பொறந்து சண்ட வருங்க நம்ம வாய் எல்லா பாரு பொண்ணு பொறக்னு சொல்லிடோ
சத்ய வேர பண்ணிருப்பாங்க பேசவே மாட்டேனு ம்
ஆ ஏங்க அது ஆண்டவ குடுக்றது நா ஏ
வாய வச்சுட்டு சும்மாவாது இருந்துருக்கணுங்க வாய வச்சுட்டு சும்மா இருந்துருக்கணு நீங்க நீங்க வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிருப்பீங்க அப்போ அவுங்க அப்டி தான பண்ணுவாங்க வாயவா நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கணு
நாமலாங்க தீ அத ஒன்னு முடிவு பண்ண போறோ திய
கீங்ளா என்ன சொல்றது போ நீங் வந்துட்டு கொஞ்சோ வாயாது கண்ட்ரோல் பண்ணிருக்கணு உங்க இஸ்ஷத்துக்கு வருது அப்டிங்கறதுக்காக அடிச்சு பேசக் கூடாதுல்லா அங்க
ஆன்டவ வந்து எழுதி வெச்சி கிரு பாருங்க
இன்னாருக்கு இன்ன ஆஹ் தெரியுதீங்ளா இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிரு பாங்க
எனக்கு ஆள் தா இருக்காங்க ஆண்டவ இல்ல இருக்கு காட்ணு அது திகழ க்ளோஸா பேசணு பண்ணணு சொல்லுங்க
ஏங்க இப்ப ஊர் உலகத்துல பேஸ் அவங்க எல்லாரு அப்டியே அவங்க கூட சேந்தா இருக்குறாங்க சொல்லுங்க
ஏங்க ஊர் உருவத்த விடுங்க நா என் ஆளு கூட சேந்துருக்குது உங்களுக்கு நீ உலகமே ஓகே யா ஆலே ஓகே சொன்னா நீங்க ஓகே சொல்ல மாட்டீங்க போலயே
ஏங்க அப்படி கெடையாதுங்க நீங்க சொல்ற ஒரு இதுக்காக நா சொல்ற எடுத்துக்காட்டுக்காக சொல்ற ஃபாக்ட் நா சொல்ற நா ஃபாக்ட் சொன்னா உங்களுக்கு வலிக்குதுங்க
நா ஃபாக்ட் வலிக்குது எல்லா சொல்லைங்க என் ஆளே கல்யாண பண்ணிக்கல்லா ஓகேப்பா நாம கல்யாணக் ஓகேப்பா அப்டின்னு சொன்னாங்க கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேணா சொல்லிடுவீங்க போலயே
அது சரியா இருக்குமா நா அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லுவேல்ல
எதுங்க
இது சரியில்லப்பா இது தப்புப்பா அப்பிடி சொல்லுட்டு எ கருத்த நா தெரிவிப்பேன்தான
அத செய்வோ கரெக்ட்டா தெரிவிச்சுக்கணு
உம்
உம் தய்வ செய்து இந்த மாரியில்லா சொல்லி ஒன்னைய நல்லா வேண்டிக் க்கீங்க இந்த மாரி நல்லது நடக்குனு ஆஹா நா லவ் பண்ற புல்ல கல்யாணம் பண்ணும் அப்டின் சொலிட்
நீங்க போய் வேண்டிக்கோங்க அவுங்க அஹ வந்துட்டு என்ன சொல்
நா வெயிட் பண்ண நடந்தே வந்து நா என்ன வேண்டியது போறது இப்போவே உங்குகிட்ட சொல்றக் என்னங்க நா கல்யாணம் முடிச்சுதே பஸ்ட்டு முருகன் கோவில்குதா வருவ வேண்டிட்டே வந்துருவோ
எல்லா முருகருட்டயு இததுதா வேன்றீங்க பஸ்ட் நீங்க எந்
ஆமாக்கா அத்துப்பாடுங்க எந்த ஊருந்து இங்கிருந்து எந்தயிக்கோய் எங் எந்துருந்து முருகுங் கோயில் வேண்ற பாத்தீங்குளா எங்க ஊர்ல இருந்து
அதாங்க ஊர்ல இருக்க முருகர் குற தண் சிர போறாரு நீ என்ன என்ன விட்டு அங்க போறியா வா வா உனக்கு இருக்கு உனக்குனா இவ்வுளோனால குடுத்ததுன் உனக்கு பத்தல அப்ப ஏ ஒனக் பத்தாம நீ அங்க போய் கேக்குற இப்ப நா குடுத்தது உனக் பெரிய விஷயம் தெரியல்ல குடுத்ததே ஒரே எடுத்துறே அப்டின் சொல்லிட்டாருனா என்ன செய் செய்வீங்க நீ இருக்கதுனாலத நா ஏய் நா குடுத்ததுனால தான நீ அங்க போய் கேக்கற நீ நா குடுத் த்துனால தான அடுத்த ஸ்டெப்புக் கேக்கற நா குடுத்ததே எடுத்துட்னா நீ அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க போவ அப்டி சொல்லி அவுரு யோஸ்ச்சுடாருனா என்ன பண்ணுவீங்க
ஈவு நா என்னிக்கு இன்னிக்கு முருங்கோயில் த இங்க லோக்கல் முருகரு பா லோக்கல்னு சொல்லல அவுரு வந் நம்மாளு அப்பன் அ மருதமலை ஆண்டவன் நீங்க என்னோட அப்பன் அ
பாருங்க நீங்க வந்துட்டு இப்பிடி நீங்க அவுர ஒ இது பண்ண ஒதுக் க்கும் போது அவுரு என்ன பண்ணுவாரு நீ என்ன யா ஒதுக்குற வா உனக்கு நா வந்துட் பெருசா செய்றே அப்டி சொல்ட்டு பெருசா செஞ்சுற போறாரு புரியலங்க
க்கிலீங்க
அப்ப அவுரு ஒதிக்கிட்டு வருங் கிங்ளா
புரியலிங்க
அவுரு ஒதிக்கீருவாருங்கிறீங்ளா
ஆ ஒதி ம் ம் ஏங் ஏங் நீங்க வேற ஆனா நா ஒதுக்லீங்க ஒதுக்கல என்னைய ஏங்க நா ஒரு ந்த பையி கொழந்த மாறிங்க
யாருங்க நீங்களாங்க
ஆமாங்க
இய்யிய்யோ என் இது‌ ம் சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்க எப்பத்தொரு கிலோமீட்ரு கூட வர முடியாத கொழந்தையாங்க
கொழந்த எப்பிடிங்க எம்பத்தொரு கிலோமீட்ரு வரு
ஆமாங்க அதா என தெரியு அந்த கொழ இதனாலதா இப்பதா தெரியிது கொழந்தங்கிறதுனாலதா வர்ல அப்டின் சொல்ட்டு கொழந்தைக்கு எதுவு தெரியாதில்ல கொழந்தை எந்த கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துக்கடாது எது எங்கியு வராது எதுவு பேசிக்கிடாது இல்ல
கொழந்த வரு கொழந்த எப்ப வருன் தெரியிமா கொழந்த வந்து பாக்க வரு மதுர வரு
இது இது கொழந்த எம்பதொரு கிலோமீட்ரு வரா அதா இங்க மட்டு எதுக்குங்க வருது சொல்லுங்க
கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரிலிருந்து மதுர வந்து மறுடியு திரும்பி கன்னியாகுமரி போய் திரும்பி கோயம்பத்தூர் வந்துட்டு போறாங்க
ம், அப்ப மட்டு கொழந்தைக்கு வர முடியு இல்லையாங்க கொழந்தைக்கு பெரிய ஆப் ப்பா குடுக்கணுங்க நம்மள ஏமாத்துன கொழந்தைய நம்மளு ஏமாத்தணு
எப்டி இப்ப ஏமாத்தலாமாங்க மனசாட்சி இல்லாம சொல்ல கூடாதுங்க கன்னியாகுமரிக்குலா வர வச்சட்டு வல்லின்னு சொல்லி வல்லின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னாவு கொழந்த அவ்ளதா கொழந்த அங்கயே வா அங்கயே அழுதுரு அப்றோ
அழட்டுன்னு சொல்லி விட்டுருவங்க நான்லா அந்த மாரிதா பிளான் வச்சிருக்கேங்க சத்தியமாங்க நம்மள ஒருத்தவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம திருப்பி குடுக்கணுங்க வச்சுக்கிட்டேலா இருக்க கூடாது அத
சப்போஸ் நீங்க அப்டிதா பண்ற மாரி இருந்தா சொல்லிருங்க நா கார் எடுத்து வராம பஸ்ல வந்தட்ற நீங்க அப்ப என்ன ஏமாத்திருவீங்களாமா ப திருப்பி வந்தா ஒரு ஒடனே ஏமாத்திருவாங்க திருப்பி வந்து கா திருப்பி நா போம்போது நா ஓஸ்ச்சி பஸ்லே போயிருவேலே
அது என்னாவோங்கே எனக் தெரியாதங்கே அப்ப என்னா மனநெல இர்க்கோ ஏமாத்தரன் நெனச்சா ஏமாத்திருவே
மாலா சொல்லாதீங்கே மா மனசு கஷ்டமா இருக்குங்கே இந்த மார்லா சொன்னீங்னா என்னா பண்றது தெர்லா எனக்
அது நா ஏமாத்துறவருக்கு வருத்தோ வரணுங்கே உங்குளுக்கென்னங்கே பிரச்சனே
அவுருக்தாங்க நா சொல்ட்ருக்கே நா உங்கள சொல்லீங்கே
ம் செரிங்க நம்ம இப்பதா கோவத்த பத்தி பேசீட்ருந்தோங்கே இப்போ கோவோ ச்ச கோவோ ஏ வரோன் சொல்லுன் நெனக்கிறீங்கே
எதிர்பாத்தன விஷ்யு கெடைக்காமதா கோவோ வரோ
எதிர்பாத்த ஒரு விஷ்யோ எதிர்பாத்த விஷ்யோ எல்லாங் கெடச்சிட்டா கெடச்சுட்டாங்க இருக்கு கெடச்சத வெச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதாங்கே என்னாவண்றது
ஆ நீங்கே யாப்பிள் எதிர்பாத்து கொய்யா பழங்கெடச்சா கொய்யா பழோ சாப்ட்டே செய் கொய்யாப்பழங் கெடச்சி சாப்புட்டு போலான் சொல்லி விட்டுல்லா
கொய்யாப் பழோ சாப்புல்லாலங்கே நல்லாருக்கோலங்கே அ
ஆகா பைத்தியங் நா சொல்லீங்கே நா சொல்றது உங்குளுக்கு கேக்குதுங்ளா உங்ளுக் க்கு ஆப்பிள் எதிர்பாத்து எது எது மே எதுமே இப் கடைக் யாப்பிள் எதிர்பாத் கொய்யாப்பழங் கடச்சா சரி ஆப்பிளுக் பதுல கொய்யாப்பழங் கடச்சுச்சு அ சாப்புட்டு போலா வான் சொல்லுவாங்க கொய்யா பழங் கெடைக்காம யாப்பிளுங் கெடைக்காம கொய்யாப் பழொ வாங்க போன நேர்த்துல யாப்பிள் போயிந்தோ சரி கொய்யாப் பழந்தா தீந்து போச்சு திருப்பி யாப்பிள் வாங்கலானு போனா யாப்பிள் தீந்துரு ஓரே நேரத்ல
இந்த ஆப்புள ஆப்பிள்ன்னு சொல்லி பழகுங்க ஏப்பிள் ஏப்பிளுங்காதீங்க உங்க ஊர்ல ஏ ஃபார் ஆப்பிள் இப்டிதா சொல்லித் தந்திருக்காங்க ஆப் ஏப்பிள்னா சொல்லித் தந்தாங்க
எங்க ஊர்ல எப்டி சொல்லிக் குடுத்தாங்கனு தெரிங்லா ஏ ஃபார் அம்பிகா பி ஃபார் புவனா
இதெல்லா என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் லிஸ்டாங்க
இல்லிங்க அதெல்லா வந்து எங் வீட்ல எங்க வீட்ல ஏ ஏ பி சி டி இப்டிதா சொல்லிக் குடுத்தாங்க நானு என் மாப்ளைக்கு அப்டிதா சொல்லி குடுப்ப டி ஃபார் திவ்யா
ஆல்ரெடி உங்க மாப்ள அப்டிதா இருக்காப்புல ஆ பொம்பள புள்ளைங்கள கண்டா